சொல்லிருக்கிங்
தோழி
ஆ சொல்லுங்க தோழி
நல்லார்க்கிங்ளா தோழி வீட்ல உள்ள அனைவரும் நலமா
எல்லாரு நல்லாருக்கொ தொழி கொஞ்சம் வேகமாக பேசும் தோழி
ஆம் தேனீர் அருந்திவிட்டீர்களா
அஹ் தேனீர்லா அருந்தி முடிஞ்சாச்சு தொழிவ் மற்ற அடுத்தது நம வந்து காலை உணவுக்கினிமேதா ரெடி பண்ண வேண்டும்
ஓ என்ன சமைக்கலாம் இருக்கிறீர்கள்
தோழி இன்னைக்கு எப்பொழுதும் போல பாத்திங்னா நம்ம வ எப்பொழுதும் போல தோச இட்லி அத போலதான் ம வந்து பண்ணிட்டு இருக்றோ இடிக்கொஞ்சொ வித்தியாசமா இடியாப்பம்
ஓ.
இங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கு அப்டின்னு நெனச்சிட்டு உட்காந்துருக்க தோழி.
பச்சரிசி மாவு இடியாப்போமா இல்ல ராகி நீயா போவா
இல்ல நம்ம வந்து அரிசி மாவு இடியப்பாதா இன்னைக்கி செய்லா அப்டின்னு நெனச்சிட்டு இருக்குறேன் அரசி மாவு வேப்பம் தேங்காப் பால் வச்சுக்கலா, இல்லது குருமா வச்சுக்கலா, குருமா செய்ற அளவுக்கு இப்ப நேரோ இல்ல அதனால இப்போ இப்போதைக்கு என்ன செஞ்சு கொழந்தைங்களுக்கு இடியாப்ங்கர விரும்பி சாப்டுவாங்க, அதோட இந்த வெயில் காலம் அப்டிங்கற அதனால இந்த தேங்கா பால் சாப்டோம்னா நமக் அந்த வயிற்றுக்புண்ணு, அதுக்கெல்லா ரொம்ப நல்லாருக்கு இங்க அது அது அங்க என்னா எங்க வீட்ட பொறுத்த அளவு பாத்தீங்க அப்டின்னாக்கா, ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோச இடியாப்பம் சப்பாத்தி இது மாதிரி நம்ம மாத்தி மாத்தி கொடுக்குறோ அனால நா என் கொழந்தைங்களுக்கு இந்த பழையசாதத்த வந்து அறிமுகப்படுத்தாமே விட்டுட்டே, ரொம்ப வருத்தமான ஒரு செயல் அத நெனைக்கவே ரொம்ப ஒரு வருத்தமான செயலாருக்கு. என்னப்பா இந்த வெயில் காலத்துக்கு பாத்தீங்கனா இந்த பழைய சாதம் சாப்ட்டுருந்தாங்கன்னா இந்த வெயில் தன்மை கொஞ்சம் அவுங்கள வந்து அதிகளவு இது மாதிச்சிருக்காது, ஆனா நான் அந்த பழயசாத்த உங்களுக்கு நா அறிமுகப்படுத்தாமலையே விட்டுட்டேன் தோழி
ஒ நீங்க அதற்கு பதில் வேற அதாவது தரலாம் இல்ல
அதாவது அந்த மாரில்லா செஞ்ஜி தராங் எனக்கு அது மாரில்லாம் செஞ்சி தெரியாது தோழி, அன்று வரைக்கும் நான் அந்த கம்மன் கூழுல்லாம் நான் செஞ்சது இல்ல ஹம் பொழுதும்போல நம்ம வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி. பூரி இந்த மாரி் ஒரு உணவு வகைகலே நம்ம வருத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம், எனக்கும் ஒரு ஆசை தான் தோலி இந்த கம்மம் அ அந்த ஒருட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட நானும் என் கணவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் சொன்னார்கள் கம்மங்கு செய்வது எப்படி என்று பார்த்து ஊடகங்கள் மூலியமாக கற்றுக் கொண்டாலும் நீ செஞ்சிக்கோ ஒரு முறை செய்து பார் அப்டினார்.
ம் கம்பங்கூள் செய்வதாது அவ் அவ்ளவு கடினம் என்று கடையாது.
ஒ தோழி உங்களுக்கு செய்ய தெரியுங்களா கம்மன் கூள்?
ஆம் செய்ய தெரியும்.
ஆஹ் தோழி கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருந்தால், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க தோழி.
கண்டிப்பாக சொல்லுகிறேன் சம்பவு மாவு வந்து ஃபஸ்ட் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அரைத்து நன்றாக சளித்து வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் நைட்டே நைட்டு வந்து நீங்கள் தூங்குவதற்கு முன் உங்களுக்கு எவ்ளோவு தேவையோ நீங்க எத்தன பேர் இருக்கீங்களோ அதுக்கான அளவு எடுத்துக் கொள்ள வேண்டும்
ஆஹ் மொத நாள் இர துவே நம்ம வந்து நமக்கு தேவையான அதாவது இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி நம்ம எடு எடுத்துக்கணுணு அப்டின்னு சொல்றீங்க மொத நாள் இரவே நம்ம எடுத்துரணும்
இப்போ ஒரு கப்பு அப்டின்ட்டு சொல்ட்டி அளவுன்னு வெச்சுகோங்க ஒரு கப் அளவு நம்ம அரு சி அரிசி எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா அந்த மாரி ஒரு கப்புல ஒரு அளவுன்னு வெச்சுக்காங்கல
உம்
பூ வச்சுட்டு அது வந்து நம்ம கரச்சு அப்டியே தோச மாவவுட ரொம்ப தண்ணியா
செரிங்க தோழி
கரச்சு வெச்சிட்டு மூடி வெச்சிரணு
செரிங்க தோழி முதனாள் இரவே
ஆஹ் மொத நாள் இரவே
உம்
அடுத்த நாள் வந்து அது வந்து அப்டி கொஞ்சம் நொற வந்து புளித்த புளிப்பு தன்மையோட ஒண்ணு இருக்கும்
சரிங்க
காலையில் எடுத் வந்து பச்சரிசிய நன்றாக கழுவி இந்த நொய்யின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா
செரி செரி சொல்லுவாங்க
ஆஹா அந்த அந்த அரிசியா இருந்த மிகவும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் முழு அரிசி போட்டால் கொஞ்சம் கூழ் பக்கவத்தில் வராது
சரிங்க தோழி சரிங்க தோழி
அதனால அந்த அ இடிச்ச அரிசியை எடுத்துக்கொண்டு நன்றாக வேகவைத்து குழையும் வரை நன்றாய் குழையணும் அந்த அரிசி
சரிங்க தோழி அதாவ்து பொங்கல் பதத்துக்கு வரணும் அப்படின்னு நனைக் இருக்கீங்களா
ஆஹம் நல்ல குழைப்பு தன்மையா இருக்கணும் அந்த நேரத்தில் இந்த மாவு கரைத்து வைத்திருக்குறோம் அல்லவா
ஆமா
அந்த மாவை ஏற்றி அந்த அரிசியில் ஊற்றி நன்றாக களறிக் கொண்டே இருக்கவும் முக்கியமாக அரிசியில் நன் நறைய தண்ணி ஊற் இருக்க வேண்டும்
நம்ம அரிசிய வேக வைக்கும் பொழுதே அதுக்கு பொங்க அதாது பொங் உங்கள் பதத்துக்கு வேக வைக்கவும் நறையாக இருக்க வேண்டாம் அதுல
உம் ஆ உம் ஆமா நறைய தண்ணி இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மாவு கரைத்துவிட் உ போதும் அது கட்டி நறைய ஆகும்
கட்டிபிடி
ஏன் என்றால் ஆம் ஏனென்றால் மாவும் வேகனும்
ஆ
மாவும் பச்ச இதுவா இருந்தால் ஒடம்புக்கு நல்லது கிடையாது வயிற்றுப்போக்கா ஆகிவிடும்
ஓ
அதனால நறைய தண்ணி வடிச்சு அப்டியே கொஞ்ச ச ஸ்லோல வச்சு களறிகிட் சேர்க்கணும்
ஓ மிதமான சூட்டுல வச்சு நம்ம அத வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும்
ஆஹ் கெலர கெலர வந்து து கிண்ட கிண்ட வந்து கொஞ்சம் கட்டிப்படும் கட்டிப்பட்டோனே அப்படியே ஸ்லோவலயே வச்சணும்
ஆஹ் மிதமான சூ மிதமான தீயிலே வைக்கணும் ஆஹ் சரிங்க தோழி
வக்கம் போது ஒரு கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி தண்ணி நம்ம கையில் தொட்டு அந்த கூ கூழ் இருக்கு பாத்தீங்களா
ஆமா
அத நம்ப தொடும்போது நம்ம கையில ஒட்டாம இருக்கணு ஒட்டுச்சுன்னா அது இன்னு வேகலைன்னனு அர்த்தம்
ஓ சரிங்க சொல்ங்க
இந்த தாமரை இலையில தண்ணி பட்டா ஒட் ஒட்டாம இருக்கும் பாத்திங்களா அ அந்த மாதிரி நம்ம கைல தண்ணி தொட்டாத தொட்டனாலும் நம்ம கையில ஒட்டாது அது
சரிங்க தோழி சரிங்க தோழி
அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி பக்கவத்துல இருந்தால் மட்டுமே அது வெந்ததுன்னு அர்த்தம் அப்படி இல்லை எங்களால கர கரைச்சு வைக்க முடியாது அப் அப்படின்னா நீங்க காலையில கூட கரைச்சி வச்சி செய்யலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆ த புளித்த மாவில்ஸ் செய்த இதுதான் நம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க
தங்கிதலே வரைமைப்பாருங்க
அன் அது வந்து அன்னைக்கு செய்ந்தா அன்னைக்கே சாப்பிட கூடாது அது நல்லா ஆற விட்டுட்டு இப்ப நீங்க காலையில செய்றீங்கன்னா நைட்டு நைட்டு சாப்லாம் இல்ல சாயங்காலம் சாப்லாம்
ஓ அப்படி வேற இருக்கா தம்பி எனக்கு அதெல்லாம் நம்ம இப்ப கால்ல செஞ்சு கால்லயே சாப்ட்ற கூடாது ஆஹ் ஆஹ் என்ன காரணம் தோழி
சுடக்கூழ் வந்து சில ஓ உடம்பு ஒத்துக்காது சொல்லுவாங்க
ஓ சரிங்க தளி
சுட கூழ்ன்றது எப்பவுமே சாப்பிடகூடாது
ஆஹ் ஆஹ்
அது அடுத்த நாள் சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லது அப்படி இல் எங்களுக்கு அன்னைக்கே வேணும்னா நீங்க நைட்டு இல்ல சாயங்காலம் அந்த மாரி சாப்டலாம் சுட சுட நீங்க எடுத்து கரைச்சி இது பண்ணிட கூடாது அது உடம்புக்கும் நல்லது கிடையாது
பரவாயில்ல பிரியா எனக்கு இந்த விஷயங்கள்ல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நம்ம அதை செஞ்சு வச்சுரனு அத வந்து நம்ம மாலை நேரங்கள்ல அல்லது இரவு நேரங்கள்ல அத சாப்பிலாம்னு சொல்றீங்க இப்ப இரவு நேரங்கள்ல அத சாப்ட அத உடம்புக்கு சேருமா தூழி அதாவது சில உணவுகள் வந்து செரிமானத்துக்கு தேராது அப்டின்னு சொல்லுவாங்கல்லையா
ஆஹ் ஆனா நீங்க அடுத்த நாள் சாப்டா ரொம் ரொம்ப நல்லது அடுத்த நாள் வந்து அந்த நல்லா கரைச்சிட்டு தயிர் வெங்காயம்
சரி ஏதாவது சொல்லி இப்ப நீங்க சொன்ன மா திரி நம்ம வந்து அந்த பக்கவத்துல நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அத வந்து மறுநாள் காலையில த தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு சாப்பிடணும்னு சொல்றீங்களா தூழி
ஆஹ் ஆமா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு கரைச்சு கொள்ளவும்
அதாவது கிட்டத்தட்ட நீங்க மூணு நாள்ல வந்து இல்ல தூழி இப்ப நம்ம நீங்க ஒரு மூணு நாள் பக்குவத்துல வைக்கணும் அப்படின்னு மாரி சொல்றீங்க ஏன்ன முதல் நாள் இரவே ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சரிங்களா
ஆஹ் மாவு வந்து ஊற வைக்க இல்ல ஊற வைக்கிறது இல்ல கரைத்து வைத்துக் கொள்ளவும்
அ கரெக்ட் அது தான் அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்ன முத நாள் இரவே வந்து அத கரைச்சு வச்சுக்கணும் சோ அந்த பக்குவத்துட்டு அது நம்ம கரைச்சு தண்ணியோட வக்கிறதுனால அது புளிப்பு தன்மை அதிகமாயிடுது இல்லையா தோழி மறுநாளு மறுநாள் வந்து அத செஞ்சு மர் மறுநாளு அதுக்கு மறுநாள்தான் சாப்புடனுன் சொல்றீங்க இல்லங்களா மொத்தமூணு நாளு அதனுடைய பயன்பாட்டிற்கு மூணுநாள் எடுத்துக்கொள்ளனுங்கிறீங்க அதனால புளிப்பு தன்மை அதுக்கு அதிகமா ஏறாத
ஆஹ் அதுல்லாம் ஒன்னும் ஏறாது இப்ப வந்து இந்த வெயில் டைம்னா நீங்க புளிக்கவே வைக்க தேவல்ல ஒரு மூணு மணிக்கி நாலு மணிக்கி தா கரம் அரச்சி வச்சிங்கன் வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு எட்டு மணி ஒன்பது மணிக்கு புளிச் உந்துதன்மை வந்துடும் வெளிய வச்சிருந்தீங்கன்னா நல்லா வெயில்பட்ற எடத்துல
ஓ காலை நேரங்கள சொல்றீங்களா
ஆஹ் ஆமா
சரிங்க தோழி அல்ல நா என்ன கேக்குறேன் அப்டின்னா இவ்ளோ இவ்வளய நாள் நம்ம வந்து வச் ச்சிசாப்ட்ட அத நம்ம உடம்புக்கு எதும் பண்ணாதான்னு கேக்குறன்
அதுதாங்க உடம்புக்கே ரொம்ப நல்லதுன்ட்டு அந்த காலத்துல எல்லாரு அப்புடிதான் செய்வாங்க
ஓ அப்படிங்களா இப்ப நம்ம பழைய சாதமே எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா மொதநாள் நைட்டு நம்ம சாதம் வடிச்சி தண்ணி ஊத்தி மறுநாள் காலைல சாப்புட்றோம் அப்படிங்கும்பொழுது அப்டேவே ஒரு மாதிரி சாதம் என்னவோ ரொம்ப ஒரு மாதிரி எனக்குஎன்னவோ அந்தகொஞ்சம் வீணா போன ஒரு அந்த ஒரு கொஞ்சம் ரொம்ப நொல நொலன்னுருக்கும்னு சொல்லுவாங்க இல்லயா அந்த மாதிரி இருக்கு ஐகிதிர் நீங்க சொல்ற இந்தமுறை வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் சொல்லிருக்கீங்க நன்றி தோழி மீண்டும் நம்ம வந்து இன்னொரு அழைப்புல கண்டிப்பா இத பத்தி பேசலாம் தோழி
ம் நன்றிங்க தோழி இன்னும் கேட்டா பழைய சாதம் நைட்டு தண்ணி ஊத்தி வச்சு காலையில நீங்க சாப்ட்டீங்கன்னா அந்த தண்ணி ரொம்ப வயுத்துபுண்ணு ஆத்தும்ன்னு சொல்லுவாங்க
கண்டிப்பாத்தொழி கண்டிப்பாத்தொழி நம்ம மீண்டும் ஒரு அடுத்த அழைப்பு அதுக்குள்ள நம்ம இத பத்தி பேசலா தோழி
நன்றி தோழி நன்றி